ஹலோ ஹலோ சொல்லுங்க ப்ரோ ஆ நல்லா இருக்க ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கோ சாப்ட்டாச்சா
அ சாப்ட்டாச்சு ப்ரோ நீங்க சாப்ட்டீங்ளா இல்லையா
இல்ல ப்ரோ இனிமதா
யா இன்னோ மணியப் பாருங்க
மாலப் போட்ருக்க ப்ரோ இன்னைக்கி விரதோ
விரதமா
ஆமா ப்ரோ
ஆமா மா
எப்டி அவ காலேஜு என்னா படிக்கிறிங்க
நானா ப்ரோ நா வீ காம் படிச்சிட்டுருக்க ப்ரோ நீங்க
நானு பீ காம் தா
நீங்களு பீ காம் தானா எந் ஃபைனல் இயரா நா இப்ப தா ப்ரோ செகண்ட் இயர் படிச்சிட்டுருக்க
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எந்த காலேஜ்
நா இங்க திருச்சி ப்ரோ
திருச்சிலயா
அ அ
ஓகே ப்ரோ
நீங்க ப்ரோ
நா இங்க திருவாரூர் ப்ரோ திருவிக்காவுல
ஓ திருவிக்காலயா சேரி சேரி ப்ரோ ப்ரோ லைட் காலேஜ்லா
அ
உங்களுக்கு எப்டி போது
எனக்கோ அப்டிதா ப்ரோ எனக்கு காலேஜு போவே புடிக்கல ப்ரோ
இல்லயே புரோ ஆமா புரோ கிளாஸ் எடுத்து கொண்டுட்டு இருக்காங்க அ எனக்கு போது கொஞ்சம் போரிங்கா போது கொஞ்சம் ஜாலியா போவுது ப்ரோ
ஆ
ந்த கிளாஸ் எடுக்குறேன்ட்டு தூங்க உட்ராய்ங்க காலேஜ்ல அவர்ல ஃபஸ்ட் அவர்ரே தூங்க விட்டுறாங்க
ஆ
அப்றஎனா ப்ரோ அங்க மழ எல்லா பெயுதா ஊர்ல திருவாரூர்ல
இல்ல ப்ரோ ரெண்டு நாளா மழ இல்ல
நல்லா மழ இல்லையா வெயிலு தா அடிச்சுதள்ளிட்டு இருக்கா அய்யய்யோ
ஏம் ப்ரோ மழைய கூப்புட்றீங்க இன்னக்கி வேற கோயிலுக் கெளம்புறே ப்ரோ
கிளீனிக்கா என்ன ஊர் புரோ ஓ மால போட்டே சொன்னிங்களே அதுக்குதானா என்ன ப்ரோ ட்ரெயின்லயா பஸ்ல
கார் ப்ரோ
காரா
ஆ ஆமா காருக்கு ரெண்டாயிர்த்தி ஐநூறாயா ஒரு ஆளுக்கு
பொயிட்டு வரயா ப்ரோ
ஆ போயிட்டு வர்றதுக்கு ரெண்டாயிர்த்தி ஐநூறுவா ஒரு ஆளுக்கு
சாப்பாடு செலவுலா
சாப்பாடு செலவ்லா நம்ப தா புரோ பாத்துக்கணு பொயிட்டு ஒரு நாளு தான
ஒரே ஒரு நாள் தானா
ஒரு நாளு தா நைட்டு கெளம்புனம்னா நாளக்கி போயிடுவோ கோயிலுக்கு
அ அ அ
சாமிய பாத்துட்டு நாளக்கி கெளம்புனம்னா நாலானக்கி இங்க வந்துருவோ ஆ
திருச்சி போய் தானே போனு அ புரோ
ஆமா ப்ரோ
சேரி சேரி ப்ரோ
ஆ
சொல்லுங்க மீட் பண்லா எப்பயாச்சு சேர் சேரி ப்ரோ அப்பறொ வீட்ல அம்மா அப்பாலா எப்டி இருக்காங்க ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க ப்ரோ
அ கேள் ஃப்ரெண்ட்லா எப்டி இருக்காங்க
கேள் ஃப்ரெண்டுலா இலா ப்ரோ அதெல்லா யாருமே இல்ல உங்களுக்கு இருக்காங்களா இல்லையா
அது இல்ல ப்ரோ நா சிங்குள் ப்ரோ
சிங்குளா நம்ம கேசா நீங்க அ அ அ சிங்கிள் தனா
ஆமா
சேரி சேரி அப்டே இருந்தா நல்லதுதா அ ஆனா பாக்க தோணுதே சைட்டு் அடிக்கதா தோணுது என்னா பண்றது
அதுக்கு என்ன புரோ பண்றது
அ மால போட்டுட் சைட் அடிக்கிறீங்களா ப்ரோ நீங்க
ஏ ப்ரோ இந்த சைட் அடிக்கிறதுல புடிக்காது
புடிக்காதா என்ன ப்ரோ காலேஜ் இன்னொ முடியுதுமா இல்ல முடியாதா எப்ப முடியு
என்னா ப்ரோ புரியல
அண்ணே டேஸ் கலரா இல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேங்கெளா
ஹாஸ்டல்லா இல்ல நா எனக்கு பக்கத்துல தா லோக்கல் தானா
லோக்கலா
நா அதுனால டேஸ் காலேஜு தா
வந்ருவீங்களா
லோக்கல்னா அவ்ளோ லோக்கல் இல்ல ப்ரோ
அ அ அ
அங்க திருவாரூர் திருவாரூர்ல ப்ரோ திருவாரூர் இல்ல
திருவாரூர் குள்ள ஓ சேரி சேரி ப்ரோ மழை பெய்யும் பாக்குறேபெய்
ஏ ப்ரோ மழைய கூப்ட்றிங்க நீங்க வேற அங்க மழயா
என்ன ப்ரோ
அங்க மழயா
அ இங்க வந்து மதிய மதிய அடிக்கு காத்துருக்கு வரு எப்பயாச்சு வரும் எப்பயாச்சு போவு இப்ப ப்ரோ டிராவல் பண்ணிட்டு இருக்கே
ஓகே ஓகே சரி்ங்க ப்ரோ சரிங்கப்ரோ
ஏன்னா வீட்ல ஆடு மாடுல்ல இருந்துச்சு இருக்கா ப்ரோ
அ வீட்டுல வந்து ஒரு ஆடு ரெண்டு ஆடு இருக்கு ப்ரோ ஒரு பெரியாடு ஒரு கிடாகுட்டி ஒண்ணு இருக்கு ப்ரோ
ஆமா மாடெல்லா புரியல
வெள்ள ஆட்டுக்கு என்ன போடுவீங்க
வெள்ளாட்டுக்கா ப்ரோ
அ ஆமா ப்ரோ
வெள்ளாட்டுக்கு பிள்ளுதா ப்ரோ போடுவோ
கருப்பாட்டுக்கு
அதுக்கு அதேதா ப்ரோ
புல்லு தான ப்ரோ
ஆ ஆமா
அ அ வேற எது வளக்கலயா ப்ரோ நாயி பூன
இல்ல ப்ரோ அதெல்லா ஒண்ணு இல்ல
இ அதெல்லா இல்லயா இங்க இங்க வீட்ல நாய் தா ப்ரோ அ அ இப்ப தீனீ போட்டு வளத்து இருக்கோமா
அ
ஏதாச்சு நா ஆனா நாங்க நாயி இருக்கான்னு பாரு நாட்டு நாய் வச்சிருக்கா பாரு உங்க ஊர்ல
செரி ப்ரோ சொல்ற
அ சரி ப்ரோ
இங்க நெறைய நாய் இருக்கு ப்ரோ நா வேனா வாங்கி தாரே உங்களுக்கு
அ ஒரு பத்து பதி்னைஞ்சு நாய் வேணு ப்ரோ
எ ஃப்ரெண்டு கூட வச்சிருக்கா ஒரு நாய் ஒண்ணு
என்ன நாய் ப்ரோ
அதா வச்சிருக்கான்னு சொன்னா ப்ரோ ஆனா நல்லா ஷார்ப்பா இருக்கு அது
ஷார்ப்பா மூக்கு ஷார்ப்பா இருக்குமே அதான அ அ அ அ அது போதும் புரோ அ அ சேரி ப்ரோ
ம் ம்
இதா ப்ரோ உங்களுக்கு பிடிக்குது அப்றோ எனக்கு
என்ன ப்ரோ
சாப்பாடு என்ன பிடிக்கு உங்களுக்கு
ஏன்க்கா
ஆ ஆமா ப்ரோ
நம்ம வெஜ்ஜ தவிர நான்வெஜ் எல்லாமே புடிக்கு ப்ரோ
ஜி மால போட்டுருக்க என்ன பண்றீங்க
இப்ப வெஜ்தா ப்ரோ சாப்ட்டு ஆகணு
பிடிக்காத தா சாப்ரிங்களோ
ஆமா
இப்ப ஏ ப்ரோ மால போட்டீங்க ஆ ஆ ஆ வேற எதுவுமே சாப்ட மாட்டிங்களா
வேற எதும் ஆவாது
புளி கொழம்பு
அதெல்லா ஆவாது ப்ரோ ஆவாது
ம்
எதோ மால போட்டதால சாப்ட்டுட்டு இருக்கோ
என்ன ப்ரோ
மால போட்டுட்டேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோ
இல்லனா சாப்ட மாட்டீங்களா
ஆ இல்லனா சாப்பிட மாட்டே ப்ரோ
ஒங்களுக்கு என்ன புடிக்கு
எங்களுக்கு நம்மளுக்கு பிரியாணி எல்லாமே பிடிக்கு
ஆ
இந்த பாவக்கா அதெல்லா பிடிக்காது ப்ரோ அத பாத்தாலே இது என்ன ப்ரோ
பாவக்காலா எனக் ரொம்ப புடிக்கு
அய்யய்யோ அதலா நம்ளுக்கு செட்டெ ஆகாது ப்ரோ
ஆ
ம் ம் சோ கிளாஸ்ல ஃப்ரெண்டு் யாராச்சி இருக்காங்களா இல்லயா
என்ன ப்ரோ
ஃப்ரண்ட்ஸ் எல்லா யாராச்சு இருக்காங்களா இல்லயா கிளாஸ்ல கேர்ள் ஃப்ரெண்டு் பாய் ஃப்ரெண்டு
பசங்க எல்லா வேறயாரு இல்ல
பசங்க நறயா இருக்காங்கலா அ
ஆ இருக்காங்கே
ஆ ஆ ஆ பொண்ணு
அப்றோ யார்ட்டயா
பொண்ணுங்கலா யாரு இல்லயா ப்ரோ
டே
என்ன ப்ரோ
புரில ப்ரோ என்னாது
பசங்க அதிகம் பேர் இருக்காங்கறீங்க பொண்ணுங்க யாரும் இல்லையா என்ன
இருக்காங்க ஆனா யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டாங்க
ஓ அவ்ளோ நல்ல பையனா புரோ நீங்க நம்மெலாம் கேர்ள்ஸ்யோடதாங்க பழகறது பசங்க எல்லாம் கண்டா புடிக்காது
என்ன புரோ
நம்மெலா கேர்ள்ஸ் தான் பசங்கள கண்டா புடிக்கவே புடிக்காது
மன்மதனா நீ
உம் ஆமா புரோ எம்மா டி அப்புறம் புரோ ஏ இங்க மழ வர மாதிரி இருக்கு
புரோ நீங்க எதும் டிராவெல்லாம் போயிருக்கீங்களா டூர் எதும் போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கோம் புரோ கேரளா ஊட்டி கொடைக்கானல் அ அடுத்த தடவ ஆ முன்னாடியே விட்டோம் புரோ இப்ப எட்டு கேரு நிச்சியத்துக்கு முன்னாடி போயிட்டு வரப்ப பழனி போயிரு கொடைக்கானல் போயிட்டு வந்து வரப்ப பழனி போயிட்டு வந்தோம்
முருகன் கோயிலுக்கா
ஆமாமா போயிட்டு வரப்ப அஞ்சர வழிதானே வழி தானே திருச்சி அதுக்கப்புறம் அதுதானே அதான் போயிட்டு பாத்துட்டு வந்துட்டோம்
மா
ஆ
ஆ ஆ ஆ
சூப்பரா நம்ப ஆனா கோயில் புரோ அது
நல்லாருக்கோம்
ம் நல்லாருக்கோம் புரோ
ம்
ஜாலியா தான் இருக்கும் போயிட்டு பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு வந்து என்ன புரோ
ஆ நான் தான் எங்கேயும் போனது கெடையாது
நீங்க எங்கயாச்சும் போக கடைக்கா
இன்னைக்கு தான் கெளம்புறோம் திருச்செந்தூரு
அதான் திருச்செந்தூர் போறீங்கெல்ல போயிட்டு ஜாலி பண்ணிட்டு வாங்க
அதான் போயிட்டு வர வேண்டியது தான்
என்ன புரோ
அதான் புரோ ஜாலியா போயிட்டு வர வேண்டியது தான்
சரி போயிட்டு வர சேரி சேரி புரோ
என்னா பண்றீங்க
நான் எங்கயாச்சும் இதுக்கு போயிட்டு இருக்கோம் புரோ ஈரோடு
ஓ அப்படியா
ஆ ஆமா புரோ
எப்படி கேர்ள் ஃப்ரண்ட் கூட யா
அதலா இல்ல ப்ரோ
ஆ சேரி ப்ரோ சேரி ப்ரோ
சேரி ப்ரோ
அப்பறோ
டென் ஆனா ஈவ்னிங் தா ப்ரோ
செரி ப்ரோ அடுத்த கால்ல பாக்லா ப்ரோ
ஆ ஓகே ப்ரோ